சொல்லுங்க வணக்கம் மேடம்
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேட்ககுது மேடம் உங்களுக்கு கேக்குதா மேடம் நா பேசுறது
ம்ப கே எ க்ளியரா அதாவது வா வால்யூம் ரைஸ் இருந்தா கொஞ்ச நல்லாருக்கு
நா அத ரைஸ் பண்ட்டே மேடம் ஏ போன் தா பிரச்சனைு நெனைக்கிறேங்க மேடம்
சேரி சேரி சேரி ஏ ஏதாச்சு ஃபோனுக்கு ஏதாச்சு பிரச்சனைங்களா
போனுக்கு தா பிரச்சனையா இருக்கும் நெனைக்கிறேங்க மேடம் சொல்லுங்க மேடம் என்னா பண்றீங்க
அ நா ஒன்னு பண்ணலங்க பசங்கள கொ இப்ப தா தூங்க வச்சே அந்த வேலதா முடிஞ்சது
ம்
அப்பறம் என்ன உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா
ஸ்போர்ட்ஸ்லா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க மேடம் பெருசா நா எனக்கு வந்து அடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஊர் சுத்துறதா மேடம் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா ஊர் சுத்துவாங்க நல்லா சாப்டுவாங்க ஏ வேலையே ஊர் சுத்துறதா அதனால ஒவ்வொரு ஊரா போய் நல்லா வேல பாக்குறது ச சாய்ந்தரமான ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா பாத்து சாப்புறதாங்க நா ஒரு வகையான ஃபுட்டிங்க ஃபுட் டேஸ்டருங்க நீங்கங்க
நா சாப்புடுவே எனக்கு நான்வெஜ் ஃபுட்டுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கும் உங்களுக் கு வெஜ்ஜா நீங்க வெஜிடேரியனா இல்ல
ங்க நான்வெஜ் தாங்க ஆன ஒரே மாரிருக்க கூடாது டிபரன்ட் டிபரன்ட நான்வெஜ் புட் சாப்புனுங்க
எனக்கு வந்து பாத்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியா சாப்பிட பிடிக்கு
எனக்குந்தாங்க ஸ்பைசியா இருக்கணுங்க ஸ்பஸியா இருக்கணு பிரியாணின்னா பிரியாணி ஒரே டேஸ்டல இருக்ககூடாதுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் டு பிரியாணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொழம்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்டணுங்க ஒரே மாரி சாப்பிட்டா எனக்கு புடிக்காதுங்க டை டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்க சாப்பாடு டிஃப்ரென்ஸ்ன எனக்கு பிடிக்கு
அதுக்குன்னு என்னாங்க ஒங்க வீட் ல டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாவா செய்ய முடியு சாம்பாரு ஒரு வித ரெண்டு வித மூணு வித செய்யலா
இல்லைங்க நீங்க சொல்ற ரைட்டு நான்தா சொல்றே நா வந்து கொஞ்ச வெளியில ட்ராவல் பண்ணுவனு ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கெடைக்குங்க எனக்கு வாய்ப்பு கெடைக்கும் போது பயன்படுத்திக்க வேண்டியதானங்க இப்ப உ கடையில இட்லி ம் நீங்க நீங்க ஒரு ஒ ஒரு ஹோட்டல்ல போய் இன்னைக்கு சாப்புறீங்க ஆ அது அடுத்த நா இன்னொரு ஓட்டல போய் சாப்பிட்றோ இன்னொரு ஓட்டலா போய் சாப்டும் போது கொஞ்ச அப்ப அ ஒ வீட்ல சாப்பிடும் போது ஒரே மாரி சாப்டர்லாங்க ஒண்ணு பெருசா தெரியாது வெளியில ஒரே சாப்பாடு சாப்ட போர்டிச்சு போரும் நம்மளுக்கு சலுப்பா இருக்குங்க டிஃப் டிஃப்ரெண்ட் டிஃரெண்டா சாப்டும்போது கொஞ்சோ நம்மளுக்கு இதா இருக்ணு அதெல்லா கொஞ்சோ ஹைஜீனிக்கா சாப்புணு கொஞ்சோ வயித்த டிஸ்டப் பண்ணகூடாது அந்த மாரி சாப்பாட்லா செலக் பண்ணி சாப்ணுங்க நம்ம தனியா இருக்னோ நம் ஒடம்பையு பாத்துக்கணுங்க
ரொம்ப நல்லது நீங்க எப்டி ஹெல்த் தி கான்சியஸோட சாப்டுவிங்களா இல்ல ஜங்க் ஃபூட் அந்த மாரி சாப்
ஹெல்தி கான்சியஸ் தாங்க சாப்டுவே இந்த பீஸா பர்கர் அதுல்லா சாப்டவே மாட்டாங்க எவ்ளோ பெரிய பூரி சப் பூரி அப்பறோ பொங்கல் இதெல்லா சாப்புட மாட்டங்க இட்லி தோசங்க சப்பாத்திங்க நான்வெஜ் சாப்டுவங்க ஆனா அதுவு பாத்தீங்கன்னா அளவு கம்மிங்க எல்லாமே எனக்கு கொஞ்சோ அளவு கம்மிங்க அப்டி அளவு கம்மியா கொஞ்சோ நம்ம ஃபாலோ பண்ணி என்னா சாப்ட்றோ காலையில என்னா சாப்ட்றோ மதியோ என்னா சாபுட்றோ சாப்டறோ அத கொஞ்சோ ஃபாலோ பண்ணி சாப்ட்டா டயட்ல இருந்த ஒடம்புக்கு நல்லதுங்க நம்ம கசயோ நல்லா இருக்குனுட்டு நறைய சாப் ஃபுட்டு் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒடம்புக்கு கெடுதலுங்க கொஞ்சோ ஜங்க் ஃபுட்லா கம்மி பண்ணிக்கணுங்க கொழந்தைங்களுக்கு குடுக்கு போது இந்த பீஸா பர் கர்ல்லா குடுக்க கூடாதுங்க நீங்க எப்டிங்க பிள்ளைங்களுக்லா தருவீங்களாங்க
நா வந்து என்ன சொல்றது வேறு ஹெல்த்தி ஃபுட்டுனு சொல்ல மாட்டே ஹெல்த்தி ஃபுட்டு எடுக்குணு ஜங்க் ஃபுட்டு அப்பப் போ ஒண்ணு ரெண்டு எடுக்கறதுல தப்பு இல்ல இல்லியா அதுவே சாப்ட்டாதா தப்பு எப்பயாச்சு ஆசைக்கு சாப்புட்டுமே அதில என்ன இருக்கு தப்பு எப்பயாச்சு எடுத்துக்கலா தப்பு இல்ல அதையு டேஸ்ட் பண்ணு எல்லாமே ஒடம்பு ஏத்துக்கணுல
அப்டிதாங்க நானு அதா சொல்ற நானு அது சாப்புடுவங்க
அதுக்குன்னு ஜங்க்ஃபுட்டாவே குடுக் க மாட்ட ஹெல்த்தியா சாப்ட்ணு ஏனா நாம்ப இப்ப சாப்ட்றதே ஹெல்த்தி இல்ல ஏனா போன ப்ப அதாவு அது நம்பள பழைய காலத்துலலா பாத்தீங்கன்னா என்ன சாப்டுவாங்க இந்த கேப்ப கூழு கம்பு கேழ்வரகு சிறுதானியங்களு
ம் ம்
பொருள் எதுவுமே சாப்ட மாட்டாங்க செவப் பு அரிசி கைக்குத்தல் அரிசி அந்த மாரி நெலத் துல வெளைஞ்சு அதெல்லா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனா இப் எதுமே எதுலிமே ஸ்ட்ரென்த் இல்ல எல்லா பாலிஷு எல்லாமே வந்து ஃபெ ட்டிலைசரு அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சத்தான உணவு நம்பளுக்கு கெடைக்கறது இல்ல
பரவாலங்க நெறையா நெறைய நீங்க நல்லா உ சத்தான ஃபுட்டா புள்ளைங்களுக்கு தருவீங்க போலருக்கு
கண்டிப்பா அது நா குடுக்கறது மேபி கொஞ்சோ சத் தா இருக்குலா சத்து இல்லாம இருக்குலா நம்பளுக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சோ சத்தா குடுக்கலா நெறையக் காய்கறி
வந்து வ நோய் எதிர்ப்பு சத்தி அதிகமா இருக்கு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி காச்சல் வர்து உங்க சளி பிடிக்கிறதுலா வந்து உங்களுக்கு கொஞ்சோ வரத தடுக்குங்க
ஞ்ச அளவு ந மின்னெலா காலத்துல எவ்ளோ வேல செஞ்சாங்க பண்ணாங்க இப்போ இப்ப நம்பளுக்கு முப்பது வந்தாலே நம்மளால எந்த வேலயு செய்ய முடியறது இல்ல கை கால் வலி எல்லா வியாதியு வந்துருது அதுக்கு காரணோ நம்மளுடைய உணவு பழக்கோ மட்டுந்தா நா நெனைக்கிற நீங்க என்ன நெனைக்
அப்டிதாங்க கரெக்டாதா சொல்றீங்க இந்த காலகட்டத்துல வந்து எல்லாத்துலயு கெமிக்கல கலந்து வுட்டு்றானுங்க அதனால வந்து சாப்பாடு வந்து எது நல்லது இதெல்லா தெரியில அப்றோ கொஞ்சோ ஃப்ரூட்ஸ் நெறையா குடுக்கணு ஃப்ரூட்ஸ் சாப்ட்ணு வெஜிடபிள்ஸ் நெறையா சாப்ட்ணு இத வந்து ரெகுலரா நம்ம வெச்சிக்ணு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லா ரொம்ப முக்கியோ நீங்க எப்டிங்க டெய்லி வெஜிடபிள்ஸா இல்ல வந்து நான்வெஜ் தானாங்க எல்லா நாளு
அப்டிலா இல்லங்க கல்யாண ஆகத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல கண்டிப் வெனஸ்டே ஒரு நான்வெஜ் கண்டிப்பா இருக்கு அது வந்து வீட்ல வாங்கினதாவு இருக்கு இல்ல கடையில வாங்கினதாவு இருக்கு கண்டிப்பா ஆனா வெனஸ்டே வந்து ஒரு நான்வெஜ் இருக்கு ஒன்னு முட்ட இருக்கு இல்லனா கருவாடாக இருக்கு இல்லனா சிக்கனாக இருக்கு இல்லனா மட்டனாக இருக்கு எதாச்சு இருக்கு இல்லனா ஃபிஷ் இருக்கு ஃபிஷ் கொழம்பு ஃபிஷ் ஃப்ரை அப்டி எதுவுமே இல்லிங்களா நாங்க வந்து கடையில் ஒரு பிரியாணி இல்ல குஸ்காவாச்சு வாங்கி சாப்பிடுவோ ஆனா நைட்டுக்கு கண்டிப்பா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸ்சு இல்ல ஃபிஷ் ஃப்ரை வெனஸ்டே கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் இருக்குங்க அப்றோ சண்டே ஆஷ்ஷுவல் ஒரு நான்வெஜ் ஒரு எங்களது வந்து பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி ஆ பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலினால மட்டன் சிக் கன் இத ரெண்ட தவிர வேற எது எடுக்க மாட்டாங்க ஆனா நானு வந் வந்து எல்லா நான்வெஜ்ல எல்லா ஐட்டமு சாப்பிடுவே இதெல்லா நா எங்க கத்துக்கிட்டேன்னா லீவ்ல வந்து ஊருக்கு எங்க அம்மாவோட அக்கா வீட்டுக்கு போவோ
அப்டிங்களா மேடம்
ஆ அதெல்லா சாப்பிட மாட்டேங்க நம்ம பாரம்பரியமா என்ன சாப்பிடுவோ சிக்கன் மட் டன் ஃபிஷ்ஷு இது மட்டு தா ஃபிஷ்ஷு கூடலா இது தாங்க ஆனா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிம்மா வீட்டுக்கு போனோன்னா செரி பசங்க அங்கே வெரு சிக் சிக்கன் மட்டன் சாப்ட்றாங்களே மீன் நெறைய எடுத்துட்டு வந்து போடுவாங்க எங்க பெரியப்பா சூப் சூப்பரா செய்வாரு ஃபோட்டி ரத் த்தோ ஆட்டுக்கால் சூப்பு நொரையீரலு லிவர் ஃப்ரை எல்லாமே
நீங்க சொல்றத பாத்தாவே எனக்கு எச்சு ஊருதுங்க நீங்க சொல்றத பாத்தாவே அப்டியே இப்பியே சாப்பினு போ
ஆ ஆமா நால்ல நல்லா நான்வெஜ் நல்ல கார சாரமா அதவு எங்க பெரியப்பா இருக்கிறாரு பாருங்க வந்து பசங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு அவரே பரோட்டா சூப்பரா செய்வாரு ஹோட்டல் பரோட்டாவே தோத்துடு சூப்பரா செஞ்சு கறி கொளம்பு வெச்சு தருவாரு அப்றோ அவரு என்ன தெரியுமா பண்ணுவாரு மத்தியானோ வந்து எங்க பெரிம்மா கொழம்பு வெச்சுருவாங்க
ம்
அப்றோ அந்த கொழம்புல இருக்கிற கறி மட்டு எடுத்து அவரே பெரட்டி தருவார் கருவேப்பில கடுகு அதெல்லா போட்டு வெங்காயோ எல்லா போட்டு கறிய போட்டு கொஞ்சோ பெப்பர சும்மா தூக்கி போட்டு பிளேட்ல வெச்சுருவாரு எல்லா சாப்பிடுங்க
சேரிங்க
சூப்பரா இருக்கு அது என்னவோ கொழம்புல இருக்கறதோட ஃப்ரைல அது கொஞ்சோ நல்லா டிஃப்
இப்டித்தானங்க ஹோட்டல்ல தராங்க ஹோட்டல்ல அந்த மாரி தான பண்ணிதராங்க பெப்பர்ல்லா போட்டு அப்டியே காரசாரமா குடுக்கும் போது நல்லாதா இருக்குங்க
அதுவு எங்க பெரிப்பா வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து கிச்சன்ல பண்ண மாட்டாரு மேல அடுப்பு இருக்கு மேல அடுப் ல என் இது எடுத்துட்டு போய்டுவோ ஃபிஷ்ஷு எண்ணெ இந்த கரண்டி
ம்
அப்பற இந்த வா வாணலி அப்பற அந்த கரித்துணி அதுக்கென்னென்னலா தேவயோ அத எடுத்துட்டு போய்டுவோ சுட சுட போட்டு தருவாரு அவருதா பண்ணுவாரு அடுப்புல போட்டு தருவாரு நல்லாருக்கு
ம்
து ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லா வந்துச்சுனா அம்மா வீட்டு சைடு வந்து ஆம்பளைங்களே சமைப்பாங்க எடுத்துக்கட்டி
ம்
அதல்லா சூப்பரா செய்வாங்க
ம்
அ நான்வெஜ் எல்லா எனக்கு அங்க பிடிக்கு அப்ற என் தம்பி இருக்கா அக்கா வந்துட்டானா போது நான்வெஜ் எல்லா எல்லா ஐட்டமு வாங்கிட்டு வருவா ஃபிஷ் எல்லா நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷு அதுவு சேலம் பக்கத்தில மேட்டூர் இருக்கு இல்லயா ஆ
ஆமாங்க
அ மேட்டூர்லருந்து நல்ல பெரிய பெரிய மீனெல்லா இருக்கு நல்லாருக்கு நா மேட்டூருக்கு போயிருக்கோ மேட்டூருக்கு வந்து நா சின்ன வயசுல போய்ருக்கே மேட் டு டேம்மெல்லா போய்ருக்கோ நல்லாருக்கு அங்க ஃபிஷ்ஷெல்லா சாப்ட்டு நல்லாருக்கு நீங்க எங்கயாச்சு பேமிலி ட்ரிப் எங்கயாச்சு போய்ருக்கீங்ளா
நாங்க ஒன்னு பெருசா போனதுங் கெடையாது சரியா இருக்குங்க அப்பா வந்து கடைல வச் ச்சல் பாரு போய்ட்டு காலல போனா நைட்டு பத்து மணி ஆகுங்க அதனால நாங்க பெருசா ஒன்னு சின்ன வயசல சுத்தல்லா கம்மிங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்பறதாங்க நல்லா ஊர் குத்து பழகிகிட்டேங்க அதுக்கு முன்னாடி கெடையாதுங்க என் தொழில் வேலைனால நா
வந்து
ம்
அ ஊருக்கு வரவோ இல்லயா சேலம் வந்த உடனே நாங்க ஒரு ட்ரிப்பு மாரி பிளான் பண்ணி பக்கத்துல திருச்சிக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் அப்பற அங்கயே சேலத்தில் எங்கெங்கே மேட்டூர் போய்ருக்கோ ஏற்காடு போய்ருக்கோ அது சேலத்தில சார் சரௌண்டிங்ல இந்த மல ஒன்னு இருக்கு பெருமாள் கோயிலு
ம்
ஆமா அதெல்லா நாங்க கூ கூட்டு போய்ருக்காங்க எங்க பெரிம்மா அதெல்லா நல்லா ஜாலியா போவோ
ம் நல்லா த என்ஜாய் பண்றிக்கீங்க நீங்க சொல்றத பாத்தா லைஃப நல்லா எஞ்ஜாய் பண்றீங்க நீங்
அதே மாதிரி அப்பா வீட்டு சைடும் பெரிய ஃபேமிலி இங்கேயு பெரிய டூரு போடுவோ பெரிய டூர்னா ரொம்போ கேரளா ஊட்டி அந் இந்த மார்லா இல்ல போறந்த கொஞ்சோ நியர்பை போற எடத்துக்கு பசங்களோட போயி்ட்டு அது ஒரு நல்லா இதா இருக்
ம் நல்லா என்ஜாய் ஃபுல் ஃபேமிலிங்க உங்குளுக்கு
ஆமா ஹலோ செரிங்க அடுத்த கால்ல பாக்கலா
செரிங்க ஓகேங்க பாய்ங்க
பாய்